அ ணக்கம் வணக்கம் மறுபடியு வணக்கமா
ஆமா வணக்கம் எப்டி இருக்கீங்க
என்ன மறுபடியு மொதல்ல இருந்தா
அப்டிதா பேசணு சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ
ஆ ஓகே
கா போர் அடிக்கு கா இப்படி பேசினா கண்டினியு பண்ணலா கா
ம் சரி பேசலா சொல்லுங்க ஆ உங்களுக்கு வெஜிடெபிள்ஸ்ல எது பிடிக்கு
கேரட் புடிக்கு
கேரட்டு ஓகே என்ன ஃப்ரையா கொழம்புல போட்டதெல்லா சாப்பிடுவீங்களா
சும்மாவே சாப்பிடலா கொழம்புல போட்டாலா புடிக்காது
பரவா இல்லையே சும்மாவே சாப்பிடுவேன் ட்றேங்க ஆ ஆ பரவா இல்ல ஆ வேற என்ன ஆ
மாங்கா புடிக்கு
மாங்கா ஓகே அதுவு எப்டி சும்மா அப்டியே மொளகா தூள் உப்பு போட்டுட்டு கொழம்புல போட்டு
அது எப்டி குடுத்தாலு தாப்புலாம்
அப்டியா அவ்ளோ லைக் பண்றீங்களா சோ ஓகே
கொழந்த
என்ன டெய்லி வெஜிடபிள்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா
ஹலோ அ டெய்லி கேக்குதா ஆ கேக்குது டெய்லி வெஜிடேபிள்ஸ் சாப்டுவீங்களா
டெய்லி கொஞ்ச கொஞ்ச சாப்பிடுவேக்கா
ஆ ஏ அதிகமா லைக் பண்ண மாட்டிங்களா ஆ இல்ல ஃப்ரை பண்ணி சாப்டுறது
ஆ ஹ இப்ப மாங்காய் எப்டி சாப்பிடு வேணா கொழம்புல போட்டாலு சாப்பிடுவே
ஓ
அப்டி கொழம்புல போடலனா
ஆ
அத கட் பண்ணி மா போட்டுட்டு உப்பு போட்டு பச்ச மொளகா ரெண்டு கட் பண்ணி போட்டு அப்டியே ஷேக் பண்ணி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷோ அது ஒரு டேஸ்டா இருக்கு
அப்பிடியா ஏ அது மொளகா பொடி போடம்போது அப்புற ஏ பச்ச மொளகா வேற ஆட் பண்ணிக்கிறீங்க
நாம் நாம் மிளகா பொடி போட மாட்டே
ஓ அது போடாம வெறு கிரீன் சு சொல்லி போட்டுப்பீங்களா ஓ ஓ அது வேற விதமான டேஸ்ட் வருல்ல
ஆமா அது நல்லாருக்கு அதுக்கு அ ட்ரை பண்ணுங்ளே பாருங்களே ஆ அ சாதத்துல தயிர் ஊத்தி அப்டி வச்சு சாப் புடும்போது இத தொட்டுக்டா இன்னு செம்மையா இருக்கு
அப்டியா ஓ டிப்ரெண்டா இருக்கு ஆனா நா அந்த மாரி ட்ரை பண்ணதுல்ல எல்லா மொளகாப்பொடி தான போடுவாங்க
அ அ
அதனால அது மாரி தா நானு சாப்ருக்க என் பொண்ணுக்கு அதான் ரொம்ப புடிக்கு
அ அ அ நீங்க இது மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அக்கா நல்லாருக்கு அது அந்த டேஸ்ட் நல்லாருக்கு அப்றோ முருங்கக்கா புடிக்கு அவரக்கா பொரியல் பண்ணா புடிக்கு
முருங்கா எப்டி கொழம்புல போட்டதா அதுவு ஃப்ரையா
அ ரெண்டுமே
ரெண்டுமே
ம்
அப்ப முருங்க கீரையு பிடிக்குமா
ம் பிடிக்குக்கா ஆனா சாம்பார் வச்சா பிடிக்காது ஆனா வேற வழி இல்ல சாப்ட்டா நல்லது தான
சாப்ட்ட ஆமா அது அயன் ஸ்ட்ரென்த் ஆச்சே முருங்க கீர அதுவு இல்லாம கெடைக்கற்தே ரொம்ப ரேர்ரா இருக்கு நாங்கலா வந்து ஒரு கட்டி இருவத்தஞ்சுன் வாங்கறோ
எனக் இங் எனக்கு இங்க கெடைக்காது ஆனா யார்ட்ட கெடச்சாலு வாங்கிட்டு வந்து வச்சிருவங்க்கா வச்சு காய வச்சு பொடி பண்ணிட்றாரு இப்ப காய வக்கிச்சு வச்சர்க்க அது சாதத்துல போட்டு சாப்புட்லா கா நல்லண்ண ஊத்தி சாதத்துல போட்டு சாப்ட்டா நல்லாருக்கு நம்ம கொழம்பு வக்காத அன்னக்கி ஐய்யோ காத்து ரொம்ப அடிக்குது உங்களுக் கேக்குதா நா பேசுறது
ஆ செரி ஓகே உள்ளார வந்துட்ற சொல்லுங்க ஆ
எனக்கு இங்க காத்தடிக்குது நா பேசுறது கேக்குதா ஆ சரிங்க்கா சரிங்க்கா இப்ப காய வச்சு வச்சருவ
ஆ ஓகே
நல்லா காஞ்சு வந்ததுக்கப்பறோ ஒரு லைட்டா வானல்ல வச்சு நெய் வேணா ஊத்திக்லா ரொம்ப ஊத்தாம லேசா அந்தளவுக்கு ஃப்ரை பண்றதுக்குல்லயே சா வணக்கணு அந்த பச்சவாட லைட்டா அடிக்குல்ல
ஆமா ஆ ஆ
க்காம இருக்கறதுக்காக அந்த நெய்ய போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி அது கூட வேணுன்னா கருப்பு உழுந்து இருக்குல
ஆமா ஆ
இதையு சேத்து வறுத்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி
க்கனுமா டேஸ்ட்டு வரும்மா கருப்பு உழுந்து போட்டுட்டு ஆ
உளுந்தும் இதுக்கு கொஞ்ச நல்லா இருக்குல்ல அதனால ம் பொடியாவு வச்சுக்லா ம் பொடியாவு வச்சுக்கலா ம் ம்
ஓ அப்டி கூட சாப் பலாமா இப்ப இத வந்து நீங்க அப்டியே ரைஸ் ட்ல போட்டு சாப்ட்டுருவீங்ளா
அ ஆமாங்க்கா நல்லெண்ண ஊத்துனா நல்லார்க்கு
அப்டியா சரி ஓகே
கொழ்ந்த
அ அ சரி ட்ரைப் பண்ணி பாக்குற
ம் ம் ஆனா அந்த உளுந்த நீங்க வறுத்துக்குனு அந் அந்த உளுந்து வறுத்தாதா அந்த
ஆ அப்டியா செரி செர் அது ஒரு கால்வாசி அளவு போட்டுக்லா
ம் போட்டுக்லாங்க்கா நம்ம இது எவ்ளோக்கு எடுக்கறோமோ அத விட கொஞ்சொ கொறச்சுக்கலா இல்லனா உளுந்து அதிகமாயிரு
அதா டேஸ்ட்டு வேற மாரி ஆயிடு அம் வேற என்ன வெ வெஜிடபிள்ஸ் சாப்டிவீங்க இதுது கேபேஜ் புடிக்குமா
அப்புனா என்னாக்கா
இது கோஸ்
முட்டகோஸ்
ஆ
ம் சாப்புடுவ செஞ்சு ஹ் செஞ்சு சாப்ட்டதில்ல செஞ்சு குடுத்தத சாப்ட்ருக்க
அப் அப்டியா அ அ சேர் சேர் என்ன குக்கர்ல வெச்சி விட்டா ரெண்டு விசில் போட் ட்டனா அப்டியே டீப் ஃப்ரை பண்ணிட வேண்டிதா எடுத்துட்டு
அ ஹ அததா செஞ்சதில்லக்கா அதிகோ
அ அ ஆனா டெய்லி வந்து நம்ப கொஞ்சொ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கறது
சேத்துக்கணு ம் ம்
ம் நானு அப்டி தா டெய்லி செய்யலானு ட்ரை பண்ணுவ ரெண்டு வெஜிடபிள்ஸு அப்டியே இப்ப டைம் ஆயிடுதுன் சொல்ட்டு விட்டுர்றது
அ அ அதிகமா என்ன பண்ணுவோ அ அ அதி கமா என்ன பண்ணுவோ அழகா ஈஸியா இருக்குன் சொல்லி ஒடனே அந்த உருளக்கெழங்கதா தொடுவோ
ஆ கரெக்ட் அதேதா எம்பொண்ணுக்கு அது ரொம்ப புடிக் கி அனால அதியே அடிக்கடி செய்ய சொல்ட்டு என்னயே வேற சாப்ட வச்சர்றா உருளகெழங்கயே ஸ்கூல்ல டெய்லி உருளக்கெழங்கு எடுத்துட்டு போயிட்டு பொட்டேட்டோ பொட்டேட்டோனு கூப்புட்றாங்களா
அய்யோய்
எல்லாரு வந்து உருளக்கெழங் கு உருளக்கெழங்குன்னு சொல்லிட்ருக்காங்களா டெய்லியு அதே எடுத்துட்டு போறனால ஒ இதுக்கு புடிக் க்குன்றனால அத செய்ய சொல்து செரி கொழந்த வந்து கஷ்டப்படக் கூடாதுன்றனால நானு டெய்லி கொஞ்சமா ஒரு உருளக்கெழங்க அதுப் போட்டு அதுக்கு மட்டு செஞ்சு குடுத்து அனுப்ச்சரது
வாயுதாக்கா சேரு அதுவு இல்லாம அது ஒடம்புக்கு எந்ததுமே இருக்க மாட்டேங்குது அ சீக்ரோ மூட்டு வலி வந்துரு அது
ஆமாமா ஆமா நா அதனாலதா நா ஸ்டாப் பண்ணிட்டே உருளக்கெழங்குன்ட்டு வராத
ம் ம்
உருளகெழங்குன்னு நீ வந்துராத வேணான் ட்டேன் நானு அது வாங்குறதேல்ல இப்போ ஒரு ஒன் வீக்கா வாங்குறதேல்ல மத்த இதுதா கொஞ்சோ குடுத் துட்ருக்கறேன் அ அப்றோ
அப்றோம்
சண்டேல என்ன கண்டிப்பா நான்வெஜு செய்வீங்ளா
அ அ செய்வங்க்கா ஆனா கண்டிப்பா செய்வன்னில்ல ஆனா செய்வேன்
அ அ நாங்க சண்டே வந்து அ ஃபிஷ் அதிகமா வாங்கறது கெடையாது வே இது சிக் சிக்கன்தா சிக்கன் இல்லனா மட்டனு இது வாங்கி பிரியாணி தான் ஃபஸ்ட் ஆமாம் பாயிலர் சிக்கன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே சிக்கனுக்கு தான் குடுப்போம் நாங்க
ஆ சிக்கன் நீங்க எடு க்குறீங்கன்னா சிக்கன் எடுக்காம அன் இந்த இது சொன்னேனா கா ஈறல்
ஆமா ஆ
சிக்கனோட ஈரல் மட்டும் என்னா வாங்கி அது வேணா சமைச்சு சாப்டலாம் இப்ப என்ன எல்லாம் இந்த பிராய்லர்னாக்கா அதுதான் எதுக்கு ஆகமாட்டேங்குதுல்ல அதனாலலா அத ஒதுக்கியாச்சு
ஓகே ஓகே நல்ல பழக்கம் தா நல்ல விஷ்யம் நானு அவாய்ட் பண்ணும்னு நெனைக்கிறேன் ஆனா அப்டின்னது சாப்டேறது அவாய்ட் பண்ணவே முடியல ச உம் அதாவது நான்வெஜ் இல்லாம இருக்க முடியல
ஓகே அதுக்காக தான் அந்த அந்த கா ஈரல் குடுக்குறாங்கல்ல
ஆ ஆ
அது நமக்கு அது எதுலயுமே சேராதுங்கற மாதிரி ஒரு வீடியோ பாத்தேன் அதனால இப்ப நா சொல்றே
உம் உம் சேரி சேரி நல்ல விஷயம்தான் ஆ ஆ ஈரலும் வாங்கி ட்ரை பண்ணுவோம் தான் நாங்க செய்வோம் இப்ப கூட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஈரல் ஃப்ரை தான் பண்ணோம்
அ ஆட்டு ஈரல்னா காஸ்ட்லி
ஆமா அது காச
ஆ இதுக்கு கோழி ஈரல் கொஞ்சோம் கம்மியா தா இருக்கும் ரேட்டு கம்மி தான் நமக்கு சிக்கன் சாப் ட்ட மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் நாக்கு கட்டும ப்படுத்தினா மாதிரியும் இருக்கும் அதனால அது வேணா ட்ரை பண்ணலாம்
உம் பக்கத்துல பார்க் எல்லாம் போவீங்களா
இல்லக்கா பண்ண அதெல்லாம் இங்க கெடையாது பக்கம்னா ஒரு உம் பதினாறு கிலோமீட்டர் அண்ணாடா இருக்கு அதனால போகற வேலை இருக்காது அதனால போகல
ஆ ஆ சரி நியர்பை என்ன என்ன இருக்கு கோயில் இருக்கா
கோவில்
ஆ இருக்கா
ஆனா போற வேலையும் இருக்காதே கோவிலுக்கு எப்போ அதுதான் போறது
அப்டியா ஆ வீட்லயே சாமி கும்புட்ருவீங்க
ஆமாங்கா
ம்
நமக்கு நேரோ இருக்க மாட்டேங்குதல்ல
ஆ சரி சரி ஓகே அ ஃப்ரைடே ஆனா அப்ப வீட்ல பூஜ பண்ணுவீங்களா
ம் அதுவு கெடையாது வீட்டுல ஆள் இருந்தா செஞ்தருவாங்க நா எட்டு மணிக்கு தா வருவே எட்டு மணிக் கு மேல வெளக்கேத்த முடியாதா அதனால பண்றதில்ல
அப்டியா சேரி ஓகே நா செவ்வாக்கெழம சாமி கும்புடுவே முருகனுக்கு வெத்தல தீப போடுவே ஆறுமுக வெளக்கு வச்சு ஆ இது நெய் வெளக்கு நெய் வெளக்கு வந்து இந்த திரி இருக்குல ரெட் கலரு கிரீன் கலர்லா அது ஒரு ஒரு வேண்டுதல்க்கு ஒரு ஒரு திரி போட்டு ஒரு ஒரு வார ஏத்திட்றது கம்பல்சரி
சந்தோஷம் அ அ
அதனால ஆனா கொஞ்சொ பலன்ல்லா கெடைக்குதுதா
ஓஓ ம் அஅ
ட்ரை பண்ணுங்க டைம் இருக்கும் போது நீங்களும் ட்ரை பண்ணுங்க
சரிங்க்கா சரிங்க்கா எங்க நமக்கு நேர கெடைக்க மாட்டேங்குது இது ஒரு ஏழு மணி வாக்குல வீட்டுக்கு வந்துட்டா கூட நம்ம அத செஞ்சிர்லா எட்டு மணிக்கு அப்பறொ ம் முன்னாடில்லா ஒம்போது மணி வரைக்குன்னா போவே டயர்டா ஆகு ங்கறத தாண்டி அது அத்தன மணிக்கு மேல திருப்பி வெளக்கேத்துறது சாமி கும்பர்து நமக்கு ஒரு மாரியா இருக்கு
அ இல்ல இல்ல அந்த வெ வெத்தல தீபன்றது நம்ம எட்டு எட்டு டூ ஒம்போது தா பண்ணுமே நைட் டைம்ல
ஓ
அதுக்கு டைமிங்லா இருக்கு காலையில ஆறு டு ஏழு மதியானம் ஒன் னு டு ரெண்டு நைட் வந்து எட்டு டூ ஒம்போது ஆ மதியானம் ஒன்னு டூ ரெண்டு
ஒன்னு டு ரெண்டு காலையில ஏழு டூ எட்டு
காலையில ஆறு டு ஏழு
ஆறு டு ஏழா சாரி ஆறு டு ஏழு நைட்டு தா எட்டுட்டு ஒம்போது
செல இதெல்லா நானும் ஃபாலோ பண்ணே ஆனா ரொம்ப பண்ண முடியல பிரம்ம முகூர்த்த வெளக்கெல்லா போட ட்ரை பண்ணே அது டெய்லி கம் ப்பல்சரி இந்த ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிடுச்சா மழ டைமு அப்போ சுத்தமா எஞ்சு குளிச்சுட்டு அந்த விளக்கெல்லாம் போட முடியல
ஆஹ
அது அப்டியு ஒரு பிஃப்டீன் டேஸ் கண்டினியூ பண்ணே ஒன் மன்த் கம்ப்ளீட் பண்ண முடியில எங்க நாலு மணிக்கு எங்க எப்டி எழுந்திருக்கிறது
குளுரு டைம்ல எந்திரிக்கறதுல்லா ரொம்ப கஷ்டோ
ஆமா அதுவும் கிளீன் பண்ணிட்டு வாசல் பெரி க்கி கோலம் போட்டுட்டு வாசல்ல வந்து நெல வாசலுக்கு வெளக்கேத்துவோல்ல அது வச்சு ஏத்தி ட்டு அதனால டைம் வேர ஆயிடுது கரெக்டா அந்த அஞ் அஞ்சு மணிக்குள்ளார ஏத்தனுமா அது அது ஏத்த முடிய மாட்டேன்னுது
அஞ்சு மணி வரைக்கு இல்லேக்கா மூணு டு ஆறு மணி வரைக்கு அதாவுது சூரியன் உதயமாகற துக்கு முன்னாடி வரைக்கு
அதுதா முன்னாடி முடியதா ஒரு ஃபோர் தேர்ட்டி குள்ளார ஏத்த சொல்றாங்க நாலு டூ நால்ட்ர